வணக்கம் தோழி கேக்குதா அ கேக்குது தோழி நல்லா இருக்கீங்களா
நல்லா இருக்க தோழி நீங்க எப்டி இருக்கீங்க
அ நல்லா இருக்க தோழி
சேரிங்க தோழி இப்ப வந்து பாத்தீங்கன்னா நறைய பேருக்கு வந்து இரவுல வந்து தூக்கம் வர மாட்டேங்குது இல்லங்களா சில பேர் வந்து பாத்தீங்கன்னா சாப்ட்டு உடனே படுப்பாங்க சில பேர் வந்து என்ன தா நேரத்திலயே ஒரு எட்டு மணிக்கு ஏழு மணிக்கு சாப்ட்டாலுமே வந்துட்டு அவங்களுக்கு தூக்கம் வந்து வராது பல யோசனையா அந்த மாரி இருப்பாங்க இந்த மாரி தூக்கம் கெட்டா நம் பல்வேறு விதமான நோய் எல்லா வரும் இல்லைங்களா அதே மாதரி நம்ம சாப்ட்ட உடனே படுத்து ம்னாலு அது சரியா செரிமானமாக அது அது மூலியமா வந்து இப்ப இரவு நேரத்துல நம்ம முட்டைகள் சாப்ட்டோ அப்டின்னா கேஸ் ட்ரபுள் ஆகுறது அந்த மாரி நறையா பிரச்சனைகள் இருக்கு அத பத்தி உங்களுக்கு எதாவது தெரிமா தோழி இரவு நேரத்துல இன்னந்த ஃபுட் எல்லா சாப்பட கூடாது இது இதெல்லா அவாய்ட் பண்ணும் நேரத்துல தூங்கறக்கு இது இதெல்லா நம்ம வந்து பயன்படுத்தலாம் அந்த மாரி ஏதாது தெரியுங்களா வாழ்க்கை முறை மாத்தருக்கு
கண்டிப்பா தோழி இப்ப வந்து பாத்தீங்ன்னா வந்துட்டு நீங்க எப்பயும் வந்துட்டு யாரா இருந்தாலுமே ஒரு நைட்டு தூங்குறதுக்கு போக முடிய போ போகும் போது வந்துட்டு ஒரு ஒரு சூடா வந்துட்டு ஒரு பால் குடிச்சோனா வந்துட்டு நமக்கு ஒரு நல்ல ஒரு தூக்கம் வந்துட்டு வரதுக்கு நறைய வாய்ப்பு இருக்கு ருக்கு ஏன்னா வந்துட்டு உங்க நீங்க டாக்டர் கிட்ட போனீங்களாவே சொல்லுவாங்க ஒரு சூடா வந்துட்டு ஒரு டம்ளர் பால் குடிச்சுட்டு தூங்குங்க நல்லா வந்துட்டு தூக்கம் வரும் அப்டின்னு சொல்ட்டு சொல்லுவாங்க அந்த அது வந்துட்டு நம்ம ட்ரை பண்ணலாம் அது இல்லாம வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டு ஒரு ஜீரணம் ஆகா ஒரு பொருட்கள வந்துட்டு வந்துட்டு நைட் தூங்குறதுக்கு முன்னாடி வந்து சாப்ட கூடாது அப்டின் நானு சொல்லுவே எப்பயுமே அப்படி பாத்தீங்கன்னா ஒரு ராகி களி அந்த மாரி விஷயங்கள்லா வந்துட்டு சாப்ட்டோம்னா வந்துட்டு நமக்கு ஜீரணமே ஆகாது அப்டின் சொல்ட்டு சொல்லுவாங்க இப்ப ஒரு பொங்கல் எடுத்துக்கிட்டீங்ன்னாலு வந்து ட்டு நைட் வந்து ஜீரணமாகாதுணு சொல்லுவாங்க இதே நீங்க காலேல சாப்ட்டிங்னா பொங்கல் சாப்ட்டா வந்துட்டு தூக்க வரு அப்டின் சொல்வாங்க ஆனா வந்துட்டு நீங்க பொங்கல்ன்ற விஷயம் வந்துட்டு நைட்டு சாப்டக் கூடாது அப்டின் சொல்வாங்க சாப்ட்டா வந்துட்டு ஒரு மாரி மந்தமாருக்கு அப்டின் ன்ற மாரி சொல்வாங்க சோ அது வந்துட்டு அவாய்ட் பண்றது நல்லது அப்டின் நெனைக்கே அந்த மாரி நெறைய விஷயங்கள் வந்துட்டு நெறைய ஒரு சாப்பாட்டு விஷயத்துல வந்துட்டு ஒரு நைட் வந்து இந்த மாரி விஷயங்கள வந்துட்டு கொஞ்ச அவாய்ட் பண்ணிக்கணு அப்டின் சொல்ட்டு நா சொல்றே அந்த மாரி பாத்திங்கனா வந்துட்டு கொஞ்ச நல்லா தூக்கம் வரத்துக்கு வந்துட்டு ஒரு வாழைப்பழம் சாப்ட்டிங்கன்னா வந்துட்டு ஒரு நல்ல ஒரு தூக்கம் வரு அப்டின் சொல்ட்டு சொல்வாங்க அத வந்துட்டு நம்ம ட்ரை பண்ணணும் அந்த மாதிரி வந்துட்டு ஒரு ஜீரணம் வந்துட்டு சீக்கிரமா ஜீரணம் ஆகற மாரி ஒரு ஆ பொருட்கள சாப் ட்டு தூங்குனா வந்துட்டு ஒரு ஒடம்புக்கு நல்லது நானு அது சீக்கிரம் ஜீர்ணம் ஆகறதனால எந்த ஒரு வயிறு உப்புசமோ இல்லன்னா வந்துட்டு ஒரு மாதிரி ஆ வயிறு இதா இருக்கறதோ அந்த மாரி விஷயங்கள் எல்லா நடக்காம நல்லா தூக்கம் வரும் அப்டின் சொல் சொல்லுவாங்க அத நம்ம ட்ரை பண்ணாலு நமக் கே ஒரு டிஃபரன்ஸ் தெரியு கொஞ்சம் அந்த இட்லி அந்த மாதிரி விஷயங்கள் ஒரு ஆ ஆப்பம் மாதிரி ஒரு அந்த மாரி விஷயங்கள் சாப்டும் போது உங்களுக்கு ஆவில வேக வெச்ச பொருட்கள் வந்துட்டு உங்களுக்கு சீக்கரமாவே வந்துட்டு நமக்கு ஒரு ஜீரண சக்தி வந்துட்டு சீக்கரமா குடுக்கும் அத இல்லாம வந்துட்டு ஆ பசிக்கறதுக்கு நெறைய வாய்ப்பு இருக்கு அதனால வந்துட்டு ஒரு ச ஓ நம்ம ஒரு க வேணுங்கற அளவுக் கு சாப்புடுவோ எப்பயுமே வந்துட்டு ஒரு வயிறு ஃபுல்லா வந்துட்டு ஒரு ஹன்ட்ரட் பர்சன்டெஜ் வயிறு ஃபுல்லா சாப்படக்கூடாது அப்டின்வாங்க ஒரு பாதி வயிறு சாப்ட்டு மீதிய வந்துட்டு கொஞ்ச தண்ணி குடிச்சு க்கறது நல்லது அப்டின்னு சொல்ட்டு சொல்வாங்க எப்பய்மே எப்பய்மே வயிறு முட்ட சாப் டோனா நமக்கு ஒரு மாரி ம ந்தமா ஒரு மாரி மயக்க வர மாரிலா இருக்கு அந்த மாதிரி எப்பயுமே வந்துட்டு சாப்டக்க கூடாது அதுவு நைட் வந்துட்டு மெயினா வந்து இந்த நான் வெஜிடேரியன் ஃபுட் எல்லா வந்துட்டு நம்ம அவாய்ட் பண்ணிக்கறது நல்லது அப்டின்னு சொல் வாங்க ஏன்னா அது டைஜஸ்ட்டே ஆகாது அப்டின்தா சொல்வாங்க அது இல்லாம ரொம்ப நேரமு எடுக்கு இந்த கான்ஸ்டிபேஷன் பிராப்ளம் வரது இந்த மாரி விஷயங்கள்லா அதிகமா இருக்கு அப்டின் சொல்ட்டு சொல்வாங்க அதனால வந்துட்டு இந்த ஒரு பிரியாணி நெறைய பேர் வந்துட்டு இப்ப பாத்திங்கன்னா ஒரு சின்ன வயசு பசங்கல்லா பாத் திங்கன்னா என்ன பண்றாங்கன்னா நைட்டு மிட் நைட் பிரியாணி இல்லன்னா வந்துட்டு ஏர்லி மார்னிங் நாலு மணிக்கு பிரியாணி அந்த மாரி விஷயங்கள்லா வந்துட்டு நெறைய சாப்பட்றாங்க ஒரு அ ஜங்க் ஃபுட் சாப்படறது ஒரு பிசா சாப்படறது பர்கர் சாப் பட்றது அந்த மாரி விஷ்யங்கள்லா நீங்க நைட் டு வந்துட்டு உட்கொள்ளும்போது என்ன ஆகும்னா ஒரு ஜீரணமே ஆகாது உங்களுக்கு அந்த ஒரு மைதா ஐட்டம் வந்துட்டு உங்களுக்கு வயித்துக்குள்ள போகும்போது அந்த கான்ஸ்டிபேஷன்ன்ற விஷ்யம் வந்துட்டு அதிகம் தா ஆகும் அந்த மாரி ஆகும்போது நீங்க வந்துட்டு காலைல எந்துரிச் சா உங்ளுக்கு வந்துட்டு ஃப்ரெஷ்ஷாருக்ர ஃபீலிங்கே இருக்காது அப்டி இருக்கும்போதுட்டு ஒரு மாரி மந்தமாருக்கு வயிறு வந்துட்டு உப்புசமாருக்கு ஆய் அங்கங்க வலிக்குர மாரி இருக்கு ஒரு மாரி கேஸ்ட்ரிக் ட்ரபுள் இருக்க மாரி இருக்கு இந்த மாரி விஷயங்கல்லலா அவாய்ட் பண்றதுக்கு நீங்க என்ன பண்ணலானா எப்பயுமே வந்துட்டு ஒரு சீக்கிரமா ஜீரணமார இம்மாரி ஒரு இட்லியோ இல்லன்னா ஒரு ஒரு ஆப்பமோ அந்த மாதிரி விஷயங்கள் நீங்க இடியாப்போ மாதிரி ஒரு விஷயங்கள் எதாவது சாப்புட்டோனா சீக்கிரமா டைஜஸஷன் ஆகி காலையிலயே வந்துட்டு உங்களுக்கு வயிறு வந்துட்டு சீக்கிரமா அ ஒரு சொ சொட்டு தண்ணி குடிச்சாவோ ஒரு டீ குடிச்சாவே உங்களுக்கு சுத்தமாய்டும் இப்ப வந்துட்டு உங்ளுக்கு வயிறு வந்து சுத்தமா ஒரு நாள் ஃபுல்லா இருக்கும் போது உங்ளுக்கு வந்துட்டு ஓவரால் ஒரு நாளே வந்துட்டு நல்லா புத்துணர் சே ரொம்ப சந்தோஷமாருக்ற மாரி இருக்கு மேபி வந்துட்டு அவங்கள வயிறு வந்து கட்டிக்குச்சு ஒரு மாதிரி பிரச்சனையாருக்கு அப்டின் இருக்கு போது உங்குளுக்கு ஒரு நாளே வந்து ஒரு மாரி ரொம்ப கஷ்டமாருக்கும் எந்த வேலையும் செய்ய முடியாது ஒரு மென்டலியே நம்ம ரொம்ப டவுன் ஆயிடுவோம் அப்டின்னு சொல்ட்டு சொன்னா நீங்க யாருகிட்டயே கேட்டீங்னா கூட தெரியும் இந்த மாரி வயிறு வ பிரச்சனையா இருக்கு அப்டின்னு சொன்னாவே ரொம்ப அ ரொம்ப சோகமாரு ப்பாங்க கஷ்டமாருக்கு ஒரு மாதிரி இருக் மாதிரிருக்கு அப்டின் சொல்வாங்க அதுக்கு வந்து மெயின் ப்ராப்ளம் வந்துட்டு இந்த கட் ஹெல்த்துன் சொல்வாங்க அதுதா ரொம்ப முக்கியோ அப்டின் சொல்ட்டு சொல்வாங்க அத வந்து நம்ம வயிறே வந்துட்டு எப்பயுமே கொஞ் சந்தோஷமா வச்சுக்றோனா இந்த மாரி விஷயங்கள் சாப்ட்டு ஒரு வாழைப்பழம் இந்த மாரி ஃபைபர் ரிச்சு ஃபுட்ஸ்சலா வந்து ட்டு நம்ம நாறு சத்து அதிகமா இருக்குற உணவு பொருட்கள நெறைய சாப்பிட்டோனா நமக்கு அந்த வயிற்று பிரச்சனை எதுவும் வராம நல்லா வந்துட்டு ஒரு சந்தோஷமான ஒரு லைஃப் ஸ்டைலும் வந்துட்டு நம்ம நா கொண்டு போலான் அப்டின் நெனைக்கிறே தோழி நீங்க என்ன நெனைக் க்குறீங்க
கண்டிப்பா தோழி நீங்க சொன்ன விஷயங்கள் வந்து பயனுள்ளதா இருக்கு அ நீங்க அதே மாதிரிதா இப்போ வந்து நம்ப இரவு நேரம் வந்து பாத்திங்கன்னா இந்த மாரி ஒவ்வொரு நபர்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி இதே வந்து ஒரு இருவத்தி நாலு இருவத்தஞ்சு வயசுக்குள்ள இருக்கிறவங்க வந்து ஒரு நான்வெஜ் வந்து சாப்புட்றோம் அப்டின்னா ஆ நா அவங்களுக்குல்லா வந்து கொஞ்ச சீ க்கிரோ ஜீரணம் ஆய்ரும் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது ஏன்னா வயது வந்து கம்மி இதே வந்துட்டு வந்து ஒரு முப்பது வயசு முப்பத்தி மூணு வயசு அந்த மாரி ஒரு கேட்டகிரில இருக்குறவங்க சாப்புடுறாங்க அப்படிங்கும் போது அ அவங்களுக்குமே வந்துட்டு பெருசா ஒரு அளவுக்கு அந்த ஜீர்ணமாகற சக்த் தி வந்து இதாருக்கு ஏனா காலைல வந்து நம்ம அது சாப்புட்டு பல வேலைகள் செய்வோ ஆனா இரவு நேரத்துல வந்து அப்டி நம்ம எந்த வேலையு செய்ய மாட்டோ சாப்புட்டு கொஞ்ச நேரோ நடப்போ பத்து நிம்ஷ ஜீர்ணமானுனு அப்றோ நம்ம வந்து தூங்கிடுவோ இல்லைங்ளா அந்த மாரி சமயத்துல அது ஜீர்ணமாறது கஷ்டப்படும் இதே ஒவ்வொரு வயதுக் கிய ஏத்த மாதிரி வந்து மாறுது ஒவ்வொரு இதுமே இப்ப வந்துட்டு அ முட்டை வந்து பெரும்பாலு வந்து என்னோட கணவர் வந்து பா திங்னா இப்போ ஒரு ரெண்டு நாள் முன்னாடி வந்து முட்டை வந்து வேக வச்சு சாப்ட்டாரு அது வந்து அப்டியே வந்து கேஸும் ஃபார்மாயிடுச்சு இரவு நேரம் எந்த வேலையு பாக்ல அதுக்கு ஒரு ரெண்டு நாள் வந்துட்டு இதுக்காக இப்டி க்ரஸ் ஃபார்ம் ஆனனால இரண்டு நாள் வந்து வயிறு உப்புசமா இருக்கறதும் அவரு ஒரு ரெண்டு நாளைக்கு எதுமே சாப்டாம இருக்கறதும் எதுமே சாப்புல்ல ஏனா வந்து அந்த உபுசமாருக்கு அப்டின் சொல்ட்டு அப்றோ அந்த ரெண்டாவது நாள் நைட்டு மட்டும்தா சாப்ட ஆரம்பிச்சாரு அதமாரி வயிறு உபுசமா இருக்க கேஸ் ஃபார்ம் மாய் யாப்ப யாப்பமா வுட்டுட்டுருக்றதும் அதெல்லாமே ஒரு இதாதா இருந்தது அன்னைக்கே நாங்க சொன்னோ இல்ல நீங்க வந்து இரவு நேரம் முட்ட வந்து உட்கொள்ளாதீங்க அ அப்டின் சொல்ட்டு நா என்னதா எனக்கு சின்ன வயதா இருந்தாலும் நானும் சாப்புட மாட்ட இருந்தாலும் அவர் குடுப்பாரு இல்ல வேண்டாம் அப்டின்றுவ இதே அவரு ஆம்லேட் அந்த மாரி சாப்டார்னா எந்த பிரச்சனையும் வராதுல்ல ஹாஃப் பாயில் ஆம்ளேட் அதெல்லாமே ஆனா வந்து வேக வச்சு சாப்புடும் போது அது அப்படியே கப்புனு வந்து கேஸா ஃபார்ம் ஆகி ரொம்ப செரம பட்டுட்டுருந்தாரு. ழி அதனால தா நா உங்ககி வந்து இந்த அறிவுரை கேட்டே பரவால நீங்க சொல் அதனால வந்து நெறைய விஷயம் எனக்கு தெரிஞ்சிக்குச்சு ஏனா அதே மாதிர் இப்டி வந்து பாத்தீங்கன்னா நீங்க சொன்ன மாதிரிதா நறைய பேத்துக்கு வந்து வெளில சாப்புர்ற உணவுகள் வந்து சேந்துக்காது எங்க மன்னியு க்கு அப்டிதா இப்ப சமீபத்துல ஒரு திருமணத்த போய் நா அவங்க அட்டென் பண்ணிட்டு வந்தாங்க அங்க சாப்ட உணவு கூட அவங்குளுக்கு சேர்ல அவங்ளுக்கு வயித்துவலி வரதும் ஏன் எங்க கல்யாணத்துலப்போ வந்து கூட நாங்க சாப்ட உணவு கூட உங்களுக்கு வந்து எங்க கல்யாணத்துல இது பண்ணதா உங்களுக்கு சேரல ஒங்குளுக்கு வந்து வாந்தி வரு அந்தமா அதுக்கப்பறோ நறைய பிரச்சனைகள் வந்து வந்தது இங்களுக்கு இப்டி இருக்கறதுனால இவங்க குழந்தைகளுக்கு அப்டிதா அதுவந்து ஒரு ஏதாது கடைல வாங்கிகுடுக்கறது பேக்கிரி ஐடோ அதெல்லா வந்து சாப் விட்டாலு கொழந்தைக்கு வந்து வாமிட் வரது வயித்து வலி வரது அந்த மாரி வந்து வருது அதா என்ன பண்றாங் தெர்யல இந்த மாதிரி எங்க அண்ணி வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஒல்லியா இருப்பாங்க எழும்பு தோலுமா தா இருப்பாங்க ஆ அவுங்களுக்கு வந்து என்ன தா முப்பது வயசுக்கு மேலயானாலு அவங்க வெறு நாப்பது கிலோ க்குள்ள தா இருப்பாங்க அந்த மாரி ரொம்ப வீக்கா இருப்பாங்க இந்த மாரி இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு எந்த ஒரு பொருள் வெளியில வாங்கி சாப்டாலுமே சிறு வயதுல வந்து ஓகேவா இருந்தது ஒரு இருபது வயசு அப்டிங்கன்னு இருக்கும்போது இப்ப வந்து பாத்தீங்னா ஒங் வந்து ஒடம்பு ஏத்துக் மாட்டேங்குது தோழி
கண்டிப்பா ரொம்ப செரியா சொன்னீங்க ஆமா நீங்க அது வயத்துக்கு ஏற்ப வந்துட்டு நம்ம சாப்புணும்ன்றது அது அ நூத்துக்கு நூறு உண்மை அப்படின்தா நா சொல்வ இப்ப வந்துட்டு ஒரு ஒரு சின்ன வய்ஸ் பசங்க அப்படின்னா வந்துட்டு கொஞ்சம் அ அ கல்ல தின்னாலும் வந்துட்டு ஜீரணமாயிடும் அப்படின்னுவாங்க இல்லையா அந்த மாதிரி வந்துட்டு எதை சாப்ட்டாலுமே வந்துட்டு ஜீர்ணமாய்டு அதுவும் வந்துட்டு ஒரு இருபத்தஞ்சு வய்சு முப்பது வய்சுக்குள்ளனா ஓகே அதுக்கு மேலன்னா வந்துட்டு உங்களுக்கு அது ஜீர்ண சக்தியும் இருக்கும் பட் இருந்தாலுமே வந்துட்டு நம்ம கொஞ்ச பாத்து பாத்து உணவுகள் எடுத் துக்ணு அப்டின்ற மாரி நம்ப்ளோட உடம்பு இருக்கு அதுக்கு ஏத்த மாரி உணவுகள் தா நம்ப்ளு கொன்ன இந்த மைதா ஐட்டம்லா கொஞ்ச அதிகமா சேத்துட்டாவே நார்மலா இருக்குறவங்ளே வந்துட்டு நீங்க பாத்தீங்னா வந்து வயிறு சம்மா இருக்கு வயிறு கட்டிகிச்சு அப்டின் ஒரு விஷ்யம்தா வந்துட்டு நம்ம நறைய்வே வந்துட்டு கேள்விப்படுறோமல இல்லயா அதனால வந்துட்டு அந்த மாதுரி விஷயங்கள தவிர்த்துட்டு அதுக்கப்றோ வந்துட்டு கொஞ்ச ஜீரண ஆகற மாதுரி உணவுகளாம் வந்துட்டு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா வந்துட்டு எந்த ஒரு ப்ரச்சனையு இல்லாம இருக்கலா அப்டின்னு தா நானு நினைக்கிறே தோழி அதுவு வந்துட்டு ஒரு நாற்பது வய்துக்கு மேல இருக்கறவங்கலா வந்து கொஞ்ச பாத்து பாத்துதா உணவு எடுத்துக்கணு அப்படின்னு நினைக்கிறே ஏன்னா ஒரு ஆஹ் கேல்சியம் அதிகமா இருக்கிற மாதுரியும் அந்த மாதுரி விஷ்யங்கள் எடுக்கும்போது அந்த முட்டி வெலி ப்ரச்சனை அந்த மாரி வந்து ரொம்ப அந்த பேக் பெயின்னு அந்த மாரி விஷ்யங்கலா எ எலும்பு தெய்மானம் அந்த மாரி விஷ்யங்கலா வந்துட்டு நம்ம கொஞ்சம் தவிர்த்து நம்ம வந்து ஆஹ் கொஞ்சம் பால் உட்கொள்றது இந்த மாதிரி இது ரொம்ப கேல்சியம் ரிச் ஃப்ரூட்ஸ்ன்னு சொல்ட்டு நெறய இருக்கு இல்லையா இந்த பன்னீர் அந்த மாரி விஷ்யங்ஙலா கொஞ்ச ஜாஸ்தியா எடுத் அந்த ஒரு அந்த எலும்பு ப்ரச்சனைகல்லா வந்துட்டு வராம இருக்கு ஏன்னா நெறய பேர் வந்துட்டு அந்த ஏஜ்ல இருக்கிறவங்கலா இந்த ஐடி துறையில இருக்கறதுனால ரொம்ப நேரோ அந்த சேர்லயே உக்காந்துட்டு வேல செய்றது அந்த மாரி விஷ்யங்கலா ரொம்ப நம்ம பாத்துட்டு இருக்கோ இந்த காலகட்டத்துல அந்த மாரி இருக்கு போதுட்டு அவங்கல்லா என்ன பண்ணனா கொஞ்ச கொஞ்ச உடல் நலையில வந்துட்டு கொஞ்ச பாத்து அ உணவு உட்கொண்டு நம்ம ஒரு பிசிக்கல் ஆக்டிவிட்டி ஒரு வாக்கிங் பண்றது அந்த மாதிரி விஷ்யங்கள்லா கொஞ்சம் அதிகமாக நம்ம பண்ணோனா இந்த இந்த மாரி ப்ரச்சனைகலா எதுவு வராம கொஞ்சம் நம்ம வந்துட்டு தவிர்த்து கொஞ்சம ஒடம்ப்யு நம்ம பார்த்துக்க க்குலா அப்புடின்னு நெனைக்கிறன் தோழி
கண்டிப்பா தோழி ரொம்ப சரியா சொன்னீங்க அப்போ வந்து நம்ப அதுக்கேத்த மாரி ஒரு உணவு முறைகளும் அதுக்கேத்த மாரி வாழ்க்கை முறையும் வந்து நம்ம தேர்ந்தெடுத்துக்கணும் இல்லைங்களா
கண்டிப்பா தோழி
சரிங்க தோழி இன்னொரு வாட்டி வாய்ப்பு கிடைச்சா கண்டிப்பா பேசலாம் நன்றிங்க தோழி